அல்
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது கொஞ் கேக்குது கேக்குது ஒரு வேலையா போயிட்டேங்கள்
அதுக்குள்ளார ஒரு வேல ஆ
ஆமாங்க ஹெல்ப் பண்ணனு ஸ்டிச்சிங் நெறையா இருக்கு
காலேல ரோஜா ஃபோன் பண்ணுச்சி
ஆ
மிஷின்ல ஏதோ மிஸ் தப்பா இருக்காம் இந்த ஒத்தப்பல் வச்சு இது பண்ணுவாங்கல்ல பைப்பிங் வர்றதுக்கு ஏதோ வந்து கட்ட தெரியாத வனுக்கு வீடு கோணல் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவா பழ மொழில்லாம் மறந்து போயிடுது கள்
ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்னு சொல்லுவோ ஆமா கள் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ம்
தேனாம்படி கேக்குது ஞாபகம் வந்துச்சா இல்லயா
இல்லங்க ஞாபகம் வர்ல
என்னா போ
யோசி தா யோசுச்சு சொல்றோ
அது மாரி
அதா ஆட தெரியாதவளுக்கு மேட கோணல்ன்னு சொல்லுவாங்க
உம் அது மாரி அது வந்து திருட வந்தவொர் ஒரு ஒத்த இந்த பல்லு இருக்குல்ல அது ஒத்த பல்லு வெப்பாங்க தெரிமா
சிங்கள் ஃபுட்
ஒத்த பல்லு மட்டு வேற ஆ சிங்கிள் ஃபுட்டு இங்கிலீஷ்ல சொன்னாதான் தெரியுமோ
ஆமா நீங்க தூய தமிழ்ல சொல்லுங்க நா இங்கிலீஷ்ல சொல்றே
அது தமிழே கெடையாது பஸ்ட்டு பழகிறது ஆ அது வந்து முன்னாடி என்ட்ட கேட்டுச்சு குடுத்தே அது ஏதோ ஒடசசிருச்சு சரி ரெண்டாவது தடவ கேட்டுச்சு அத குடுத்தே இப்ப அது வந்து வந்து உள்ளார ஜாக்கெட்டே வுட முடில உள்ளார ஜாக்கெட்டே வுட முடில நீ வந்து பாரு நீ வந்து பாரு துணி உடனும்ல உள்ளாரா அப்டின்
ஆம்மா அது வந்து அந்த இத ஹைட் ட்ட தூக்கணுங்கள் அந்த ஃபுட்ட வெக்கீறோம்ல
ஆமா
ஃபுட் மாட்
அதுதாங்கெள் சொன்னே அத கொஞ்சோ மேல தூக்கி வெய்யி அந்த ஃபுட்டு வெக்கும் போது மேலே ஏத்தி வெய்யி அப்டின்னு சொன்னா அது அதுக்கு மேல போ மாட்டேங்கித் இது மேலே போ மாட்டேங்கிது
போ சுத்தியல எடுத்து அடிச்சு வுட சொல்லு
மிஷின மூடிட்டு உட்காந்துடலாங்கிறியா நீ வந்து செத்த பாரு நீ வந்து செத்த பாரு இதே சொல்லிட்டு உட்காந்துருக்கு
ம் ஐயம் ஒர்க்கிங் அப்டின்னு சொல்ல வேண்டியதுதான
அதெல்லா இது கூட வந்து பண்ணி குடுக்கலன்னு சொல்லு நேத்து அண்ணே லீவ் போட் டு வந்து எனக்கு நின்னாங்க
ஓ ஓ அதா
ம் இன்னைக்கி மேடம் கூப்ட்டு போலன்னா அவ்ளோதா நாளக்கீ காலைல வரே எதுவாருந்தாலு என்ட்ட காலைல பேசணுமா பன்னெண்டு மணிக்கு மேலா ஆட்டோ ஓடாதுன்னு
ஓடாது அதா
அப்டின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரே இன்னைக்கா உருண்ட கொழம்புங்க
என்னப்போ என்ன சாப் பாடு செய்யறது இந்த வேலைக்கி போனாலு ஒண்ணுல சாப்பாடு சாப்பட முடியல புள்ளைளுக்கு ஒண்ணு செஞ்சு போம் முடில்ல வீட்டுல இருந்தாலு அதையே தா செய்வோ ம்ஹூம்
வீட்டுல இருந்தா எப்ப பாத்தாலு அடுப்பாங்கரையில நிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது
ஆமாங்க எல்லாம் என்ன இந்த மனசு கொற மனசு
வேலைக்கு போன கொரங்கு மனசு நீயே ஒத்துக்கற ஆ எப்ப பாத்தாலு கழுவுறது திங்கிறது தூங்குறது இதையே சொல்லி திட்டுனா இப்ப அழாக பேக்க மாட்டிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு டீச்சர் மாரி போற அது புடிக்கல இப்ப இது இது புடிச்சிருக்குங்கிற
இல்லங்க இல்ல எவ்ளோ வேல வாங்குதுங்க டென்ஷனாகுது அ ஒண்ணு இல்ல நம்ம என்ன பண்றது
நீ நீ அந்த பிரின்சிபல்ட்ட சொல்லிட்டு நா வீட்டுல வேல செய் கூடாதுன்னுதா இங்க வேல க்கு வந்த என்னங்க வீட்டுல வேல செய்யாம எஸ் கேப்பாகறதுக்குதா இங்க வேலைக்கே வந்த நீங்க இங்க வந்து வேல வாங்க னீங்கன்னா நா எங்க போறது அப்டின் கே
இல்லங்க பேஸிக்கே தெரியாத புள்ளைங்களுக்கு நாற்பத்தஞ்சி நிமிஷந்தான் ஒரு ப்ரீடு சரியா
அந்த நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல அ அதுகள உக்காரு உக்காரு உக்காரு சொல்லவே இருவது நிமிஷோ ஆயிடுது ஒரு நோட்டை எடு எடு எடு பென்சில எடு பென்சில எடுன்னு சொல்றதுக்கு ஒரு பத்து நிமிஷ ஆயிடுது இருவது இருவது நாப்
ம்
பது நிமிஷோ என்னத்த எழுத வெக்கறது சொல்லு நீனு சொல்லு நாற்பத்தஞ்ச இந்த ரீசன புதுசா வந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் மேம்ட்டேயே சொல்றாங்க மேம் நாப்பத்தஞ்சு நிமிஷ தா இருக்கு புள்ளைகள உக்காரு உக்காருன்னு சொல்லி என்னோட இதெல்லா இந்த புள்ள சொல்லிட்டு வந்துட்டு
யப்பா என் மனசுல உள்ளதெல்லா கொட்டிட்டே
ஆ அது அவங்க சொ சொல்லுதா போய் அந்த பொண்ணு அ எப்டி மேம் நாப்பத்தஅஞ்சு நிமிஷம்தா சரின்னு உக்கார வச்சு எல்லாத்தையு எடுத்து எழுத வைக்கங்காட்டி அடுத்த அவர்ன்னு கிளாஸ் வந்துட்றாங்க
நா எப்டி இந்த பிள்ளைங்களுக்கு நா வந்து எழுத வெக்கிறது இது என்னால முடில மேம் அப்டின்னு சொல்லிடுச்சா போர்டு சரியில்ல அப்டின்னு சொல்லிடுச்சா உடனே மேம் சொன்னாங்களா போர்டு வந்து கேள் அந்த இது ஸ்மார்ட் அ ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துவோல்ல!
ஆமா!
அது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த கிளாஸ்ல அதுவே பாதி போட அடச்சிரு மீதி இருக்கற பாதி போர்டு வந்து இந்த கரபுற கரபுறன்னு இருக்கும்ல!
ஆமா!
ஆ சரியா எழுதுனா தெரியாதுல்ல அந்த மாதிரி இருக்கு! அப்டீன்னு சொல்லீருக்கு! ஒடனே அவுங்க ஆப்போசிட் சைட்ல இந்த கார்ட்போர்ட் ஷீட் வச்சி அடச்சி அத ஒரு போடா மாத்தீட்டாங்க!
ம்..
இப்ப அந்த அந்த பொண்ணு இப்ப வந்து எதோ காலேஜுக்கு பீட் வீட் சம்பந்தமா போயிருக்கா போலயிருக்கு. போய்ட்டு ம மதியமா வந்தாங்க. அவங்க ஏங்கிட்ட தா ஏங்கிட்ட மட்டுந்தா சொன்னாங்க. மேம் இது மாரி உமென்ஸ் காலேஜ்ல கூப்பட்றாங்க அ இடைநிலை ஆசிரியரா கூப்பட்றாங்க எயிட் தௌசண்ட் சேலரின் சொல்லியிருக்காங்க. நா இப்ப என்னாப் பண்றது இங்க நா எப்படி சொல்லீட்டு நா போறது? அப்டின்னு கேக்..
அதெல்லா சொல்லீட்டு போக வேண்டியதா! நீ சொல்லிருக்க என்ட்ட சொன்னது அவகிட்ட சொல்லீட்டு போ வேண்டியது
அதனால வந்தும் ம்
உட மாட்டாங்கன்னா என்ன கைய புடிச்சு வெச்சிருப்பாங்களா? ஒரிஜினல் சர்ட்டிபிகேட் குடுத்துட்டு சே சேரணுமாக?
அது அதல்லா முன்னாடி இருந்துச்சி இப்ப எல்லா வாங்கறது இல்ல போல இருக்குன்னு
அப்பறோ இல்லல்ல அப்பறோ என்ன பிரச்சன போ வேண்டியது தான
அததா நானு சொன்னே நீ வந்து அ ஒண்ணாந் தேதி காலேஜ்ல சேரணுமா அவங்க சம்பளமே பத்து தேதிக்கு மேலதா போடுவாங்க! ஆ. இப்ப வந்து நின்னுட்டாங்கன்னா சம்பளோ குடுக்க மாட்டாங்க!
ம் ம் புரிது
நா தா சொன்ன நீ சம்பளோ வேணுன் நெனச்சீனா பத்தாந் தேதி வரைக்கு வெயிட் பண்ணிதா ஆவணு சம்பளோ வேணா என்ன ஆள உட்டா போதுன் போனீனா நீ இப்பவே சொல்லீடு, நீ போலான்னு சொன்ன நானு
ம் ம்
ஆமா சம்பளோ குடுக்க மாட்டாங்க அவங்க! அவங்க எப்படி வந்து நம்ப பணத்த வந்து இது பண்ணலா சேவ் பண்லான் தா பாப்பாங்க!
ம் ம்
இதுல என்னையு வேற கூப்டுச்சு இந்த பொண்ணு
பத்து நாள் வரைக்கு இருக்க வேண்டியது தான ஏ சம்பாதிச்சிட்டு அத போயி உட்டுட்டு போவானே
அதா ஒன்னாந்தேதி அங்க கூப்பர்றாங்களா காலேஜ்ல உமன்ஸ் காலேஜ்ல கூப்பர்றாங்களாங்க
ஒரு பத்து நாள் வரைக்கு பா இன்னொரு டீச்சர் போட்ற வரைக்கு வேல பாக்க சொல்றாங்க அப்டி இப்டின்னு எதாவது நம்மளே அடிச் சூட வேண்டியதா
அததா சொன்ன அ என்ன பண்ணுதுன்னு தெர்ல நாளைக்கு வந்து
நா சொல்றத சொல்ல சொல்லு அ சர்ட்டிஃபிகேட் அவங்க கிட்ட இருக்கு பத்து நாள் வரைக்கும் வேலை பாருங்க நா இன்னொரு டீச்சர்ட பேசியிருக்கேன் அவங்கள போட்ட உட்னே நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்க அதுக்கு முன்னாடியே போனீங்க அப்படின்னு சொன்னா சர்ட்டிஃபிகேட் கொடுக்க மாட்டே இப்போ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல சொல்லு
அதா சொல்லணும்
அ
அது ரீசன சொல்ட்டேன் அதுக்கப்புறம் உன் விருப்பம்மா அப்படின்னே அது பாரு எப் நா கேட்டேன் பத்து மணிக்கு காலைல போணுமா மூணு மணிக்கெல்லாம் உட்டுருவாங்களா
ம்
சனிக்கிழமை லீவான்
ம்
நா சொன்னே அப்படியே எனக்கு ஒரு வேலை பாருமா அப்படின்னு சொன்னே உடனே நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னா நா எம் காம் மா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்மா அப்படின்னு சொன்னேன் உடனே நீங்க மேக்ஸ் போடுவீங்களா ன்னு இப்போதைக்கெல்லாம் மேக்ஸ் போட்ற மைண்ட் செட் இல்லம்மா அ நா சொல்ல அப்படி சொல்லல்ல மேக்ஸ்லாம் இப்போ போட்ற மைண்ட் செட் கிடையாதுமா நா வந்து அக்கௌண்ட்ஸ் மா நீ அதுல வேணா அது பண்ணி ரெஸ்யூம் குடுத்து வைங்க மிஸ் அ இந்த இயர் இல்லனா ஆ நெக்ஸ்ட் இயராவது கண்டிப்பா கூப்பிடுவாங்க ஆனா ஆள் தே கேட்டுட்டு தான் இருக்காங்க என்ன இங்க கவர்மெண்ட் காலேஜ்ல இப்படியா கேக்குறாங்கன்னு எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம்
வேலை டெம்ப்ரரிக்கு அங்க ஆள் எடுத்துட்டு தான் இருப்பாங்க என் ஃப்ரெண்டு கூட அங்கதான் வேலை பாத்துச்சு
அப்படியா அப்புறம் ஒரு எயிட் தௌசண்ட் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் எனக்கே ரெண்டு நாள் லீவ் கிடைக்குது காலைல பத்து மணிக்கு போறோமே அது அப்படி யோசிச்சேன்
ப்ரொபசர் வந்து வேற எங்க காலேஜா
உம் ம் டெக் கேட் ஒன்னு எடுத்தேன் அக்காட்டையும் கேட்டுட்டு போவோம்ன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் தோவப்பட்டா போ
மொதெல்ல அது போயி வேலை பாக்கட்டும் கேளு முதல அது போயி வேலை பாக்கட்டும்
இது ஆவாதங்கறி
ஆமா அது முதல்ல சம்பளம் ஒழுங்கா வருதான்னு ஒரு ஆறு மாசம் வேலை பாக்க சொல்லு பிரசர் எல்லாம் முடியட்டும் ஆமா நாங்க எப் படி பிரஷர் இருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ போயி சேந்துக்கலாம் ஒன்னும் அவசரப்பட்டு வேண்டாம்
சேர் சேர் சே நானு அதான் யோசிச்சேன் யோசிச்சேன் இருந்தாலும் லீவ் கிடைக்குதா டைமிங்கும் பத்து டு மூணா இருக்கா அப்படின்னு யோசிச்சேன் எங்க எங்க தாவணும் அங்கக்கு இங்க தாவணும் அப்படின்னு சொல்லிட்டிம் சேர்ப்போ த வேணும் உங்க அண்ணனே ஹாஸ்
அவங்க வேற காப்பி காப்பிங்கிறாங்க போய் காப்பியா போட்டு குடுத்துட்டுவரே ம் ம்